ஹலோ
வணக்கங்க எப்டி இருக்கீங்க
வணக்கோங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
ஓகேங்க சாப்பிட்டாச்சுங்களா
ங்க காலையில சாப்பிட்டேன் காலையில வந்து தோசையும் கார சட்னியும் வச்சிருந்தாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க
அரிசி உப்புமாவும் சட்னியும் சாப்பிட்டோங்க
அரிசி உப்மா
ஆமாங்க அரிசி உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணோம் இப்ப வந்து லஞ்ச்சுக்கு சௌச்சௌவ போட்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிருக்கோம்
செரி செரிங்க எங்க வீட்டல பாத்தீங்கன்னா புளிக்குழம்பு வச்சிருக்காங்க வெண்டைக்காய் வச்சு அதுக்கப்றோ வந்து ஆம் கேரட்டு பீன்ஸும் பொரியல் பண்ணிருக்காங்க அப்றோ மாங்காய் தொக்கு செஞ்சிருக்காங்க வெல்லம் போட்டு மாங்காய் செய்வாங்க நீங்க சாப்பிட் ருகீங்களா
இல்ல நானு வந்து சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேங்க
செரி செரி நல்லா இருக்கும் இப் இப்ப வந்து நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மேளே நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்றோ தித்திப்புங்களா ஸ்வீட்டு ஆ புடிக்குங்க புடிக்கு புடிக்கு
முடுஞ்சதுன்னா எப்பயாச்சு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்டின்னா வந்து வெள்ள மாங்கா போட்டு செஞ்சு சாப்ட்டு பாருங்க அது வந்து ரொம்ப வந்து பெரிய இதுல்லா கெடையாது எண்ண ஊத்தி கடுகு போட்டு டு காஞ்ச மொளகா காரத்து த்துக்கு கொஞ்சமா காஞ்ச மொளகா போட் கோங்க போட்டுட்டு வெல்லம் மஞ்சள் நல்லா வந்து கரைச் சி இப்போதைக்கு அந்த தண்ணியல ஊத் ருங்க ஊத்திட்டீங்க அப்பின்னா நல்லா கொதிக் கு கொதிக்கற டைமிங் நீங்க என்ன பண்ணணு அப்டின்னா ஆ மாங்காவ எடுத்து போட்டுணு மாங்காவு வந்து ம அந்த தண்ணியலயு வந்து கொதிக்க கு ரெண்டுமே ஸ்வீட்நெஸ்அ குடுக்
ஓ மாங்கா ஓகேங்க மாங்காவ வந்து நம்ம துருவி தா. சேக்கணு இல்லிங்களா
இல்ல கட் பண்ணி போடுங்க கட் பண்ணி
கட் பண்ணிய போல்லாமா ஓகே
நாவு வந்து பூப் சைஸ் வோ கட் பண்ணி போடலா இ பெருசா நம்ம சாப்டுவோல நாலா பிரிச்சு அந்த மாரி எப்பயுமே போடலா போட்டுட்டீங்க அப்டின்னா அது வெள்ள தண்ணியல வந்து பொழிக்கும் கூடவு அந்த அந்த கார இருக்கோ பட்டை மெளகு காஞ்ச மெளக பண்றது காரோ இருக்கோ அப்டி நீங்க செய்ஞுகண்ண நீங்க சாப்ட்டீங்கன்னா பொங்கலே நல்லா இருக்கு ருசியாவு இருக்கு சாப்பறதுக்கு எங்க வீட்டு்ல செஞ்சாங்கன்னா நா கடாய காலி பண்ணிடுவேன்ங்க அந்த அளவுக்கு வந்து ருசியா இருக்கு நா சாப்டுவே
அப்டிங்களா ஓகே கண்டிப்பா நானு முயற்சி பண்றேங்க ஒரு நாள் செய்ய
ஆ
ஓகே நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து எக்ஸாம்காக படிச்சுடுற்றுகே பா
ஓகே ஓகேங்க
நீங்க வீட்டுல இருக்கு போது என்ன பண்ணுவீங்க என்னெல்லா உங்களுக்கு சமையல் எல்லா பண்ண தெரியு வீட்டுல இருக்கவங்க நீங்க சமைச்சீங்கன்னா எது விரும்பி சாப்பிடுவாங்க
ஆ விரும்பி சாப்பிடுறது வந்து நானு வெ வெஜிடபிள் ரைஸ் நல்லா இப்போ நாங்க வெஜிடபிள் பிரியாணி நாங்க வந்து ம் இது ம ப்யூர் வெஜ்ஜுங்க நாங்க
செரி சேரி அப்போ நீங்க வெஜுடேபிள் பிரியாணினா அ என்ன மசாலால்லா போடுவீங்க எப்டி செய்வீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க நானு வந்து முயற்சி பண்ணி பாக்குறே
ஆ கண்டிப்பாங்க நீங்க குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துட்டு அதுல எண்ணெய ஊத்திட்டு அந்த ம் பட்ட சோம்பு கிராம்பு ல்லா போட்டுக்கோங்க ஏலக்கா சில பேர் சேர்க்கறாங்க நா வந்து ஜா சேக்கறதுல எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடி கிறதுல்லேங்க பிரியாணில சோ ன் நீங்க நீங்க வேணு நா ஏலக்கா சேத்துக்குலாங்க அத சேத்துட்டு வெங்காயோ போட்டுப்போங்க வெங்காயோ வந்து நீல நீலமா அறிஞ்சிட்டு அது போட்டு எண்ணெயில நல்ல ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்பறோ தா நல்லா அது கோல்டன் ப்ரௌனா வர்ணுமா அது வந்ததுக்கப்புற தா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நா வந்து இந்த மிக்சில அரைக்க மாட்டேங்க கல்லுல போட்டு இடிச்சு சேத்துக்குவே சே ஆமாங்க அது ஒரு மாரி டேஸ்டுங்க அ நம்ம மிக்ஸ் சீல அரச்சி போட்டா அது வேற மாரி டேஸ்ட்
அது போட்டோ அப்டின்னா வந்து தீச்சிடுச்செய் ங்க வந்து லைட்டா ப பண்ணி வதக்குணோம் அப்டின்னா அது கூட வந்து லைட்டா ப்ரௌன் பண்ணி நல்லா வதக்குனோ அப்டினா அதுக்கூட வெங்காயோ நல்லா மிக்ஸ் ஆகு ம் சப்போஸ் வந்து நல்லா லைட் பண்ணி வந்து சொன்ன மாரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறோ நம்ம இஞ்சி பூண்டு ஹா மிக்சில அரச்ச மாரி போட்டோ அப்டின்னா அது இன்னு தீஞ்சிரு ஆனா நீங்க வந்து இடிச்சு போடுறன்னு சொல்றீங்கள அப்ப கரெக்டா தா இருக்கும் எனக்கு தெரி்ஞ்சு
ஆமா ஆமாங்க ஆமா அப்புறோம் வந்து நானு தக்காளி யூஸ்வலா சேக்கறது இல்லைங்க நீங்க வேணுனா வெஜிடபிள்ஸ் ஆ சேர்த்துக்கோங்க பீன்ஸு கேரட்டு உருளக்கிழங்கு என்ன வேணா சேத்துக்கலாங்க உங்க விருப்பம் தான் எல்லா சேத்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டு மசாலாக்கு பாத்தீங்கன்னா மிளகாத்தூளுங்க மஞ்சள் தூளு அ அப்புறோம் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க அது இல்லாம பிரியாணி மசாலான்னு ஒண்ணு விக்குது இல்லைங்களா அதையும் வந்து அதையும் வந்து சேத் நல்லா ஒரு ஃபிரை பண்ணிட்டு
பிரியாணி மசாலானா வந்து இந்த சிக்கன் மசாலா அந்த மாரி தான் அங்க இருக்கும் இங்க வந்து வெறும் பிரியாணி மசாலா இருக்கா
இருக்குங்க இருக்கு கடையில கேட்டீங்கன்னா குடுப்பாங்க
ஆ
அத போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வைங்க அப்டியே அந்த மச மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸ் குள்ள இறங்கும் அந்த காய்கறிக்குள்ள இறங்கும் சோ அது அத அப்டியே வ அப்டியே வ ச்சுட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊத்திருங்க தண்ணி ஊத்தி அது நல்லா கொதி கொதிக்கணுங்க அ குதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அரிசி வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து கழுவி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டி கழுவி வச்சுட்டீங்க அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஊர்னதுக்கு அப்பறம் இந்த கொதிச்சதுக்கு அப்பறம் உப்பு இதெல்லாம் போட்டு இது போட்ருங்க ஆ இந்த அரிசிய போட்டன் நான் வந்து பட்டாணி கூட போடுவேங்க பட்டாணி ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம் ஆ ஊற வச்சுட்டு அதையும் நம்ம அந்த காய்கறி சேர்க்கறதோட சேர்த்தனா இன்னும் நல்லா இருக்குங்க சாப்பிட போதே அந்த வாயில வந்து கடி போடுனுல அது நல்லா இருக்கும் சோ அந்த குதிச்சதுக்கு அப்புறம் அந்த அரிசிய போட்டு ஒரு கெளறு கெளறி விட்டு அ குக்கரை வச்சு மூடிடுங்க மூடிட்டு அந்த அ அந்த ஆவி வருங்க மேல ஆவி அந்த பக்கம் வரும்போது நீங்க வெயிட்டு போட்டு மூடிருங்க மூடிட்டு நல்லா ஆமாங்க ஆமா மூணு விசில் அந்த மாரி வரணுங்க அந்த ஒரு தோ ஒரு அரிசி பொறுத்து நா வந்து இந்த சாப்பாட்டு அரிசியே போட்டுக்கறதுனால ஒரு மூணு விசில் கா வச்சா கூட வேகறது இல்லிங்க
அப் ஆமா ஒரு சில அரிசி பொறுத்து இருக்கு ஆமா
அதனால ஒரு தடவ நல்லா முயற்சி பண்ணி பாத்துட்டு அந்த அந்த மாரி ஒரு சிலர் எல்லா வந்து நீங்க சொல்ற மாரி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு விசில எனக்கு தெரிஞ்சு போது இல்ல ரெண்டு விசல் வப்பாங்க இருபது நிமிஷம் ஊற வச் வச்சோ அப்டின்னா அது கரெக்ட்டா இருக்
அத அத நா ஒரு வாட்டி இத ம அதாங்க பாஸ்மதி ரைஸில பண்ணிட்டு எவ்ளோ சவுண்டு வக்கனு தெரியாம வச்சுட்டேங்க அது வந்து தீஞ்சி போச்சுங்க
அச்சோ ஏம்மா அது வந்து மூணு விசில் விட்டோ அ பினப்
ஆமா ஆமா அது வந்து சீக்கிரமா வெந்துருதுங்க
கண்டிப்பா அதும் வந்து ரொம்ப நேரம் ஊறு வக்கக் கூடாது இதா
இருபது நிமிஷம்னு சொல்றாங்க அம்மா இருபது நிமிஷ ஊற வக்கணும்ன்றாங்க எ இன்னொன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ம்
சொல்லுங்க சொல்லுங்க
இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரக சம்பா அரிசின்னு ஒன்னு விக்குதுங்க அது வந்து இன்னு நல்லா இருக்குங்க இந்த ஆமா நல்லா இருக்கும் அது பிரியாணி செஞ்சா இன்னு சூப் ப்பரா இருக்கு அது வெள வெள ஜாஸ்திங்குறதுனால நாங்க அது ஜாஸ் தி வாங்கறது இல்ல இது நார்மல் ரைஸ்லே பண்ணிக்குறது
சேரி சேரி கரெக்டு தா எனக்கு வந்து ப்யோர் வெஜிடேரியன் சொல்லு போது நீங்க வந்து என்னன்னா இந்த வத்த கொழம்பு லா வப்பீங்க அதெல்லா வந்து சாப்பறதுக்கு நல்லாருக் ஏனா மோஸ்ட்டா வந்து நான்வெஜ் சும்மா நெறைய வகைல வந்து செஞ்சு சாப்புடுவாங்க அ ப்யூர்வெஜ்டேரியன் அப்பின்னா தா இந்த வந்து வத்த கொழம்பு கூட்டு ஆ கோவக்கா அந்த மாரிதா நீங்க சமப்பீங்க அதுவுமே ஒரு ருசி கொடுக்கும்ங்க உண்மையலே வந்து நீங்க வந்து என்னன்னா ஆ நாங்க வந்து குழம்பு மிளாகா சொல்ட்டு போடுவோ ஆனா நீங்க வந்து மசாலாஸ் தனியா ஒண்ணு ஒண்ணு தனி தனியா அரைப் நீங்கள சாம்பாருக்கு தனியா அனுப்பீங்க கூட்டுக்கு தனியா அரைப்பீங்க அதெல்லாவந்து ஒரு தனி ருசிய குடுக்குங்க எனக்கு அதுவுமே பிடிக்கு சாப்படுறதுக்
ஓஹோ எ உங்ளுக் எப்டிங்க தெரியு நா ப்ராமின்ஸ் ச்சு இப்பிடிதா‌ சமைபோன்ட்டு
அப்புறோ எங்களோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக் இருக்காங்க அவங்க வந்து ப்ராமின்ஸ்தா அவங்க தனியா வந்து எல்லாமே வச்சிருப்பாங்க அவேங்க செய்யுற கொழம்பு நல்லா இருக்கு நம்ம வீட்டுல வைக்கிறது நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து நாங்க அந்த பொங்க கொழம்புல்லா வெப்போ குல எல்லா காய்கறிகளு போட்டு அதெல்லா வந்து ரொம்ப புடிக்குன் சொல்லுவாங்க ஏனா அவங்ளுக்கு வந்து செ செஞ்சாங்கன்னா அந்த டேஸ்ட் வராது கொஞ்சோதுவா இருக்கு நாங்க வந்து கொஞ்ச செவப்பு அப்பாக்கு வந்து உருவா வைப்போல அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லா ரொம்ப பிடிக்கு ஒரு சிலதுல்லா வந்து அவங்களு அ பிராமின் செய்யற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப புடிச்சதே என்னன்னா அந்த வத்த கொழம்புன்னா ரொம்ப ரொம்ப புடிக்கோங்க உண்டியாலே அடிச்சுக்கவே முடியாது
நீங்க செஞ்சு பாத்துருக்கீங்களாங்க அவங்க கிட்
இல்லங்க நா முயற்சி பண்ணதுல்ல ஆனா சொல்லிருக்காங்க எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு ஆனா நா முயற்சி பண்ணதில்ல கண்டிப்பா ஒரு நாள் முயற்சி பண்ணி பாகணுன்னு நெனைக்
ஓ ஓ சரி சரிங்க
அதே மாரி நீங்க பவுர்ணமி டைம்ல ல்லா வந்து கேசரி செய்வீங்க அதுக்கப்புறோ வந்து அ அந்த கல்ல இருக்கு ல்ல கடலல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்வீட்னஸ் மாரி செய்வீங்கள அதெல்லா ரொம்ப நல்லா குங்க நீங்க எப்டிங்க செய்வீங்க அந்த கலலை ஸ்
இல்ல இல்ல ங்க பிராமின்லே வந்து பாத்தீங்கன்னா நெறைய வக இருக்காங்கங்க இப்ப நாங்க வந்து மா கன்னட பேசுவோ அவுங்க என்ன பேசுவாங்க தெரியல எனக்கு அவுங்க என்ன
பான்ஞ்சி ஆ தெலுகு
தெலுகு அ தெலுகு பிராமின்ஸ்ு ஒரு மாரி பண்ணுவாங்கங்க
சரி நீங்க என்ன பண்ணுவீங்க பௌர்ணமி டைமிங்ல என்ன
இல்லைங்க பௌர்ணமி டைம் வந்து நாங்க ஒரு குறி ப்பிட்ட பூஜை மாரிலா பண்றது இல்லைங்க ஆமா
இவுங்க வந்து மாசத்துக்கு ஒரு தட வ வந்து பண்வாங்க பண்ணிட்டு பிரசாதம் கொடு ப்பாங்கங்க சின்ன வயசுலாலா அந்தப் பிரசாதம்க்காகவே நா வெயிட் பண்ணி சாப்டுவே கேசரி செஞ்ச எடுத்துட்டுன் வாங்க அதுக்கப்புற வந்து கல்ல இரு இல்ல நம்ப வந்து சட்னி கரைப்போமே கல்ல அந்த கல்லய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட் டு ஆ நல்லா வந்து க்ரைன் பண்ணி வாங்க சக்கரையு இந்த கல்லயு நல்லா போட்டு க்ரைண்ட் பண்ணிட்டு நெய்யில வதக்கி கொடுத்
ஓ ஓ அதது அதுலயே வந்து என்ன சில பேர் வந்து எ கடையலய விக்குது இல்லைங்க அந்த உருண்ட மாரி பண்ணிக்கிறாங்க அதுலயே அ அது இன்னு நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க
கண்டிப்பா வீட்டுல செய்யறது அந்த நெயி போட்டு அவுங்க அந்த முந்திரி பாதாம்ல்லா போட்டு செய்யும் போது இன்னு ருசியா இருக்குங்க சின்ன வயசுல எல்லா வந்து நா வெயிட் பண்ணி சாப்பிடுவே எப்ப பௌர்ணமிலா வரு நா அந்த மாதிரி வந்து ஒரு சில டைம்லல்லா நா சாப்பிடுக்கேங்க
ஓகே ஓகேங்க
சரிங்க அவுங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ நம்ம வந்து அடுத்த ஆ நன்றி